ஹலோ
ஆ சொல்லுங்க தோளி கேக்குதா ஆ கேக்குது தோளி போன் கட்டாயிருச்சி ஆ செரி தோளி இங்க தா எனக்கு டவரு ப்ராப்ளமாக இருக்கு ய மழ பெய்யிதா என்ன ஆமா தோளி இங்க காலையில இருந்து து மல அங்க மழ இல்லையா
இங்கங்கல்லா ப்ப வெயில்கள்ளா சு செய்க்குது
வெயிலு சுட்டேரிக்குது மழ பெயஞ்சாலு தாங்க முடில என்ன பண்றதுன்னு தா தெரியல
போலையா கோடை விடுமுறைக்கு
கோடை நாங்க ஏற்க காடுப்போணோ
ம் ம்
அங்க வ ஏற்காட்டில போயிட்டு நல்லா சுத்தி பாத்தோ அது ஒரு மூணு நாள் ட்ரிப்பு தா போனோ
நாங்க போனது இல்ல அவங்க போன அனுபவத்து தி கொஞ்சுசொல்லுங்களே
ஆ ஆம் அங்க வந்து ஒரு பெரிய அருவி ஒண்ணு இருக்கு அத எறங்குறதுக்குள்ளேயே அவ்வளவுதான் மூச்சு முட்டுது இறங்கி அந்த அருவியோட காய்ச்சல் ரசிக்கிறதுக்கு தான் நமக்கு அது பயனே
எதுல போனீங்க எதுல போனீங்க எத்தனை பேர் போனீங்க வேணு எடுத்துட்டு போனீங்களா இல்ல எப்படி போனீங்க
எங்க வீட்லேயே கார் இருக்கு எங்க வீட்டுக்காரங்க தான் ஓட்டுனாங்க நானு எங்க அத்தை அப்புறம் என்னோட நாத்தனார் என் வீட்டுக்காரங்க நாங்க நாலு பேரு போனோம் அப்புறம் அவங்க குழந்தையும் வந்திருந்துச்சு
அப்போ ஜாலியா இருந்திருக்கு ட்ரிப்
ஆ ஆமா தோழி நாலு நாலு பேரும் போயி நைட்டு தங்கிட்டு எல்லா எடத்தையும் சுத்தி பாத்தோம் ஒரே இயற்கை தான்
ஆ அப்படின்ல்லாம் இல்ல தோழி ஒரு எடத்து இல நின்னு நின்னு சாப்பிட்ணும் அதுக்கு நம்ம போய் ஹோட்டல்லே வாங்கிக்கலான்ட்டு ஹோட்டல்லே தான் சாப்ட்டோம்
சரி இப்பெல்லாம் வந்து க கே ஸ் அடுப்பெல்லாம் எத்துட்டு போறாங்களே வேன் லேயே அதமே எத்துட்டு போயிக்கலாமே
அந்த மாரி எடுத்துட்டு போலாம் தான் அப்படி எடுத்துட்டு போனா நமக்கு கொஞ்சம் சுத்தி பாக்குற நேரம் குறைஞ்சிடும் அதுவும் இல்லாம வேலை அதிகமா போயிடும்
இப்ப கிடைச்சிய நேரத்துல சமைச்சி சாப்பிட்டுக்கலாம்ல
சமை சமைக்கிறதுலாம் போற இடத்துல எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போய்டட்டு சமைக்கிற மாதிரி இருக்கும் அது நமக்கே வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்காது இல்லையா எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கற அந்த ஆர்வம் தான் நமக்கு அதிகமாக இருக்கும் சமைக்கணும் சாப்டணும் ஆமா கடை சாப்பாடு இருங்கதுல அந்த அந்த அந்த பகுதியில எது பேஃேமஸோ அத வாங்கி சாப்டணும்ல அப்பதான் ஆ அப்பதான் நம்மளும் எல்லா ஊர பத் தி எல்லா உணவு முறைய பத்தி தெரிஞ்சுக்குணு
நாங்களும் அப்படித்தா போவோ நாங்க வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போவோ எங்க நாங்க எங்க அம்மா வீட்டு்ல இப்ப எங்க மாமனாரு மாமியாரு என் நாத்தனாரு எல்லா சேர்ந்து போவோ அப்ப எல்லா நாங்க வந்து கேஸ் அடுப்புதா எடுப்போ சிலிண்டர் மட்டு எடுத்து வச்சுப்போ அங்க போய் நாங்க வந்து அடுப்பு வச்சு கரண்ட அடுப்பு வச்சு நாங்க செஞ்சு சாப்பிட்டுப்போ காய்கறி மட்டும்ங்க வாங்கிப்போ மத்தபடி எல்லா பாத்ரம் இங்க இருந்து எடுத்துட்டு போயிடுவோ
என்ன கோயிலு
அங்க திருநெல்வேலி கிட்ட இருக்கு அது போறதுக்கே ஒரு நாள் ஆயிடும் எட்டு மணி நேரம் போறதுகே
போறப்ப எங்க பத்தாலும் போறப்பே எல்ல எ இடத்தையும் சுத்தி பாத்துட்டு வரலாங்களையா
வரும்போது வருவோ தோழி நாங்க வரும்போது திருச்செந்தூர் போயிட்டு வருவோ அங்க
ஆமா ஆமா சரி தோழி எங்களுக்கு புடிக்கு ரொம்ப நான் கல்லூரியில படிச்ச காலத்து தில மூணார் ரெண்டு தடவ போயிருக்கோ மூணார்ல கொச்சின் பகுதி அப்புறம் கேரளால கொச்சின் பகுதி மூணார் அந்த இடத்துக்குல்லா போயிட்டு வந்திருக்கோ
நாங்களு பேருக்கோ தோழி நாங்க கல்லூரி படிக்கு போதெல்லா போனத இல்ல இப்ப கல்யாணத்து பிறகு நாங்க போயிருக்கோ உம்
நண்பர்களோட போன அப்படி ஆடுற ஆடுறது பாடுறது அந்த நண்பர்கள கூட போறதுங்கிறது ஒரு தனி
ஆமா இது ஒரு தனி ஜாலி தான எந்த டிப்ரஷனு இல்லாம போயிட்டு வரலா இங்க பசங்க இருப்பாங்க பசங்கல பா பாசங்க ஒன்னு அழகும் ஒன்னு ட்ரெஸ்
க்கது நீமதியா போனோ வந்தோன்ன ரூ கோ கண்ணு கெட்னது வரைக்கு இயற்கை காட்சிகள் தா
நாங்க போட்டிங்லா போயிற்கீங்ளா இந்த அறுவில் ல அதுல குளிச்சிருக்கீங்ளா
நாங்க இந்த மாரி நண்பர்குளோட போனப்ப அப்பில்லா போனதுல்ல ஏனா அப்ப செலவு அதிகமாயிடு நறைய பேர் போறோல்லையா நா போனதுல்ல இங்கே அ இங்க ஏன் ஹஸ்பண்டோட அக்கா இருக்காங்க அவுங்க இங்க வந்தப்ப நாங்க இங்க எங்க ஊர்லே போனோ நா
அருவில்ல குளிச்சிருக்கீங்களா அருவி இந்தா எங்க ஊர்லெல்லா
நாகப்பட்னம் இங்கெல்லா அருவியலாம் இல்ல தோழி நாங்க ஏற்காடு போனப்பையும் மூணார் போனப்பையுந்தான் அருவியில குளிச்சிருக்கோம்
சரி சய தோழி
அந்த அருவி போனப்பயையும் வெள்ளம்ல்லாம் வந்துருச்சு அதனால அதுலயே எங்கள பெருசா குளிக்க விடல
இந்த கோயில் வேற கோயில் எல்லாம் போவீங்கலா தோழி இந்த ஆன்மீக சுற்றெல்லாம் போறாங்கல்ல அந்த மாரி போவீங்களா
சுன்றெல்லா போகல சும்மா சுற்றுப்பயணங்கள் ஊர சுத்தி பாக்கறோம் அப்டிதான் போயிருக்கோம் நீங்க வந்து ரொம்ப கடவுள் பக்தரோ
ஆமா தோழி நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இன்னி பசங்களுக்காக வேண்டனும் கணவர்
க்க வேண்டனும் ஓ அதுக்கு நம்ம தான வேண்ட வேண்டிதா இருக்கு நாங்க எங்க எங்க தெருவுல வந்து வேன் எடுப்போ நாங்க ஆ திருவண்ணாமலைக்கு வந்து வார வா
பாஞ்சுநாளைக்கு ஒரு தடவ பௌர்ணமி பூஜைக்கு போவோ நாங்க நடப்பாத போவோ
ஓ கிரிவலம் போற பழக்கம்ல்லாம் உண்டா ஆமாந்தோழி நீங்க போயிருக்கீங்களா ஆ கிரிவலம்ன்னு போனதில்ல ஆனா கோயிலுக்கெல்லாம் போயிருக்கோம் கிரி திருவண்ணாமலை கோயிலுக்கெல்லாம் போயிருக்கேன் இங்க அந்த ஜோதி பார்க்கற பழக்கம் அதெல்லாம் உண்டு
ஆ ஜோதி வந்து ப டிவிலயே பாத்துக்கிறதான் அதெல்லா பாத்ததில்ல நாம நடை பயணம் மட்டும் போயிருக்கோம் நாங்க கிரிவலத்துக்கு
பகுதிகளே பெரும்பாலும் நாங்கல்லாம் போனதில்ல
அப்டிங்களா சேரிங்க சேரிங்க இது வேற எங்கல்லா
இது எங்க அம்மா வீட்லருந்த வரைக் கு எங்கியு போனதில்ல கல்யாணோ ஆனொன்னதா கணவரோட கணவர் அழச்சிட்டு போறத் தா அவங்க ஃபேம்லியோட தா நெறய வாட்டி போவோ அதுக்கு முன்னாடி அக்கா வீட்டோட போயிர் கே அவ்வளதா நீங்க வந்து அம்மா வீட்ல எல்லா அந்த பழக்கோ உண்டா வெள்ல சுத் தறது இல்ல கணவர் வீட்ல இருந்தானா ஆ கணவர் வீட்லல்லா இந்த பழக் இல் கணவர் வீட்லா வெறு குலதெய்வ கும்புட் தா போவோ மத்தபடி எங்கியு போனதில்ல ஆ எங்க அம்மா வீட்ல தா வந்து போவோ எ தனக்கு தங்கச்சி ஒருத்தங் இருக்காங்க தம்பி இருக்காங்க ம் தம்பி வெய்ஃப் இருக்காங்க ஆ எல்லா சேந்து அ நாங்க போவோ மூணாரு போவோ கேரளா போவோ ஊட்டி, கொடைக்கானல் அது மாரி வர்ஷத்துக்கு ஒரு தடவ் போயிடுவோ நாங்க ம் நாங்கல்லா இப்போ ஊட்டி ப க்கந்தா அடுத்து கேட்ருக்கே பாப்போ
போய்ட்டுவாங்க கொஞ்ச அத் மலையெல்லா ஏறும்போது நல்லாருக் குங்க உங்கள்க் எப்டி அ மலைல ஏறும்போது வா வாந்தி எல்லா வருமா அதுக்கு என்ன பண்ணுவீங்க
ந்தி எடுக்கற மார்ல்லா இல்ல ஆனா எதுக்கு அந்த நம்ம தற்காப்புக்காக ஒரு எலும்ச்ச பழோ, புளிப்பு முட்டாய் இந்த மாரி கைல வச்சுப்போ நீங்க கொழந்தைங்க ஓ நீங்க கொழந்தைங் நீங்க கொழந்தைங்கல்லா வ ச்சிருக்கீங்க கொழந்தைங்கல்லா ஆசப்படுவாங்களே வெள்ல போனு அப்படினு
கொழந்தைங்க தா நல்லா தோழி எனக்கு தா தோழி ஒத்துக்காது எனக்கு வாமிட் பிரச்சன வந்துரு கைலே ஒரு மாத்திர செட்டு வச்சிப்பே மாத்திர ஒன்னொன்னு போட்டுக்கிட்டா மாத்திர போட்டா வராது அ அது அப்டிதா தோழி போறது போ போவாமயு இருக்க முடியாது
ஆமா இந்த பக்கத்திலே இப்ப நெறய ஏ பெரிய பெரிய கடைய மால்லெல்லா வெளையாட்ற கேம்மல்லா வெச்சிருக்காங்க கொழந்தைங்கள அங்க அழச்சிட்டு போலா இல்லயா
அ அழச்சிட்டு போவே தோழி இங்க
பாண்டிச்சேரி போவோ அ அங்க மன்னார்குடிட்ட ஒன்னு வாட்டர் கேம் வெச்சிருக்காங்க ஆ அங்க போவோ ஆ ப நம்ம ஆன்மீக சுற்றுலா சுத்தலா கொழந்தைங்களுக்கு வெளையாட்டு தா சந்தோஷ
ஆமா அங்க எறங்கிட்டா எந்திரிக்கவே மாட்டாங்க அதுல தண்ணிலே தா கெடப்பாங்க வெயிலுக்கு தண்ணி நல்லாருக்கு எந்திரிக்க மன சே வராது ஆ ஆமா தோழி
அ கடலுக்கெல்லா போவீங்களா அ இனிமேல் தா தோழி சாப் பிடனு இன்னைக்கு நாங்க நா எது பண்ணல எங்கத்தையே தா வீட்டு கொழம்பு வச்சாங்க
ரி செரி நா இன்னிக்கு வந்து மு ட்ட கொழம்பு வெ
முட்ட கொழம்பு அது எ ப்படி வெக்கிறது தோழி
இது உங்ளுக் தெரியாதா நம்ப அதுல ச அசைவோ செய்வீங்ளா கறி கொழம்பு வெச்சிருக்கீங்களா அது மேலந் தோழி இதுவு கன்னா கறிக்கு பதிலு முட்ட போடுவோ அவ்ளதா மத்தபடி எல்லா
இவ்ள எளிய முறைன் தெரிஞ்சிருந்தா இத மு ன்னாடியே செஞ்சு பாத்துருக்லாமே அ ரொம்ப நன்றி தோழி அ சேரி தோழி உங்க கொழந்தைகள் அதிகமா எ ந்த வகையான உணவு சாப்டுவாங்க வீட்டு சாப்பாடா இல்ல கட சாப்பாடா
அ வீட்டு சாப்பாடு சாப்டுவாங்க இப்ப ஸ் பள்ளிக்கு போறதால இப்ப டெய் அ வீட்டு சாப்பாடுதா அதுங்குளு ஒத்துப்பாங் ஒத்துக்கு என்னைக்காச்சுந்தா வாரத்துக்கு ஒரு நாளு கடையில வாய்ங்குடுக்லா
குடுத்தாலு பசங்களுக்கு வந்து ஒடம்பு ஒத்துக்காது அ இப்ப எங் வீட்டு மாடியிலியே இப்ப காய்கறி போட்டதால நாங்க அதுல இந்தே அன்ன அன்னைக்கி உள்ள காய்கறி அன்னனை மாடியிலந்தே நாங்க எடுத்துப்போ அ
அ ஆமாங்க தோழி எ இல் இல்ல தோழி இயற்கை உரதா ரசாயனத்துக்கள்லா நாங்க போ மாட்டோ இயற்கை உரொ இந்த மீன் அமிலோ பஞ்சக்கவ்யெல்லா சொல்றாங்க பாத்தீங்ளா அததா நாங்க பயன்படுத்துவோ நா
தொடல உம் பரவாயில்லைங்ளே தோழி இந்த காலத்திலியு இப்டி இயற்கையா உணவு சாப்பட்றத பாக்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா தாருக்கு
பசங்களுக்கு உடல் உடல் நலந்தான முக்கியோ
அது இல்லாம இதெல்லாம் பயன்படுத்தனா அந்த பூச்சித்தொல்ல தாக்குதல் இல்லாமருக்கு அ வேப்ப எண்ணெயு நம் ஒடம்புக்கு நல்லதுதா அதனால அததா தோழி பயன்படுத்துறது
எரியனு நல்ல இயற்கை முறை வச்சா நல்லா ருசியாவு சுவை
சுவையாவு இருக்கு து இதெல்லா இல்ல எங்க அத்த கடையே வெச்சிருக்காங்க நாங் அதா எங்குளுக்கு அந்த மார்லா இல்ல எங்க அத்த கட வெச்சிருக்காங்க வாசல்லே காய்கறி எல்லாத்தியு வாங்கி வெச்சிருவாங்க தேவைப்பட்றப்ப எடுத்து எது தேவையோ சமச்சிட்டு வச்சிற வேண் டியதா எல்லா காயு ஒரே எடத்துல கெடைக்குன் சொல்லுங்க உங்கள மாரி இயற்கை வகை எல்லா சாப்ட மாட்டோ எது கடையில இருக்கோ அத எடுத்து சாப்ட்டு வஜ்ஜிக்க வேண்டியதா
எப்பிடி எங்க வாங்குவா எங்க வாங்குவாங் மொத்தமா வாங் வார சந்தை மாரி வாங்குவாங்களா இல்ல வேற எங்யாச்சி வாங்
சந்தை மாரி எல்லா இல்ல அ தோழி இங்க கட இங்க கட தெரு பகுதி நறையா இருக்கு அங்க போயிட்டு கடைக்கு தேவையானது எல்லாத்தியு ஒரு வார ஜாமா காய்கறிகள் வாய்ங்ட்டு வந்துருவாங்க அத இங்க வித்துக்க வேண்டியதா
இது காய்கறி மட்டு தா இருக்குங்ளா
ஆ மள்ளிகை பொருட்கள் கொழந்தைக்கு தேவையான தின்பண்டங்கள் காய்கறி அனைத்து வச்சிருக்காங்க உங்க வீட்டு பக்கோ அப்படி எது கட இல்லையோ
இங்க பக்கத்தல இல்லதோழி கொஞ் தூரோ தள்ளி வார சந்தை போடுவாங்க எங்க ஊர்ல நாங்க அங்க போய் இப்ப நம்ம வந்து வெங்காயோ பூண்டு அதெல்லா விளைவிக்க முடியாது இல்லையா அதெல்லா நாங்க போய் மொத்தமா நாங்க வாரசந்தைல போய் வாங்கிப்போ அப்பற் பழங்கள் கீரைகள் அந்த மாரி உள்ள எல்லாமே நாங்க வார சந்தைல போய் வாங்குவோ இப்போ
ம் இந்த கெழங்கு சோளோ அந்த மாரிலா போட்ற பழக்கோ உண்டா உங்குளுக்கு அந்த அளவுக்குலா வசதி இல்ல தோழி நம்பள்க் தெரியிவு தெரியாது அதெல்லா அ அ ஆ அது எப்படி செய்றதுன் தெரியாது உங்குளுக் தெரியுமா அது எப்படி செய்யணுனு நாங்களே செஞ்சதில்ல ஆனா அம்மா வீட்டு பக் கோ எங்க மாமா வீட்லெல்லா போடுவாங்க சோளோ ஆ சோள நெலக்கடல இந்த வேர்கல்ல எல்லாம் போடுவாங்க அப்புறோ சக்கரவள்ளிக்கெழங்கு கூட போடுவாங்க அதுதா அடிக்கடி வீட்டுக்கு எடுத்துட்டு வருவாங்க
உங்குளுக் எப்படி செய் தெரிமா தோழி அது
எனக்கு அத பத்தின இது இல்ல ஆனா பாத்தி கட்டி போடுவாங்கன் சொல்லுவாங்க அந்த அதான் தெரியு இது வரைக்கு பாத்ததுலா இல்ல அது தாத்தா வீட்டு பக்கோ அவ்ளோவா போனது இல்ல அதனால தெரியல
செர் செரி வேற என்னென்ன தோழி போடுவாங்க வயல்
வயல்லா வச்சிருக்காங்களா? ஆ வயல்லா இருக்கு அப்பா வீட்டு பக்கமு வயல்ருக்கு மாமா வீட்டு பக்கும் வயல்ருக்கு மாமா வீட்டு பக்கந்தா நெறைய வயல் எங்க அப்பா வீட்லலா ரெண்டு மூணு வயல் தா மாமா வீட்டு தா ஃபுல்லா வயல்னாலே அங்க தா
அரிசிக்கி பஞ்சமே இல்லனு சொல்லுங்க
இல்லை விடுமுறை பக் அ விடுமுறைக்கெல்லா அங்கே போய்டுவோ போய்ட்டு இந்த செங்கல் சூளைல்லா வச்சிருக்காங்க அங்கதா ஃபுல்லா இருப்போ நாங்க போனம்னாலே மாங்கால்லா பறிச்சு குடுப்பாங்க எல்லாத்யோ அங்யே
செரிங்க தோழி உங்க கூட பேசுனதுல டைம் போனதே தெரியில தோழி ரொம்ப நன்றி தோழி